ஹலோ
ஹலோ
கேக்குதா
குதுங்க சொல்லுங்க
எப்டி இருக்கீங்க?
கேங்க சொல்லுங்க அதா சொல்லியிருந்தல்லெங்க ஃபங்ஷன் போயிருந்தேங்க
ஆ இங்குக்கு விருந்துன்னா என்னன்ன வச்சாங்கங்க நல்லா எல வச்சு எல்லாமே விருந்து வச்சாங்ளா கடா எல்லாமே
ஆக்சுவலி என்னாச்சுனா செம்ம கூட்டொங்க மூணு பந்தி போச்சு ஆக்சுவலி லேட் டாயிருச்சு லேட் ஆயிட்டு ஆ மூணு பந்தி போச்சு எடமே கிடைக்கிற மாரி தெர்ல அவுங்க எந்திரிக்கிறக்கு முன்னாடியே பின்னாடி பின்னாடி போய் உக்காந்துக்கிறாங்க
ஆமாங்க
ஆஹ பின்னாடி பின்னா போய் நின்னுக்கிறாங்க சேருக் பின்னாடி சேரி அவுங்க பாக்குத்தட்ட வாங்கி ட்டுந்தாங்க செரி பசியா இருந்தது அப்டின் சொல்லிட்டு பாக்குத்தட்டிலயே வாங்னோ சு
சேரி சேரி இப்பல்லா அப்டிதாங்க நடக்குது பந்தியில வந்து உக்காந்து சாப்ட்டுட்டு இருக்காங்கன்னா சா சாப்படறதுக்கு முன்னாடியே பின்னாடி போய் நின்னுக்குறாங்க. அது அவங்க சாப் ட்டு முடிச்சதுமே அவங்க உக்காந்து க்கிறாங்க அப்பிடிதா இருக்கு நம்பதா வந்து கொஞ்ச சீக்கிரமா போகணு ஆமா ஒருத்தவங்க சாப்புடும் போது நம்ம பின்னாடி நி க்கும் போது அது அவங்களாலயு சரியா சாப்பட முடியாது நம்பளு எப்ப போவாங்கன்ற மாரி இருக்கு அவங்க சாப்பட்ற வரைக்கு கொஞ்ச தூரமா கூட நி க்கிலா ஆனா அது அவங்களோட பழ க்க வழக்கமானு தெரியல
பழக்கோ யா லேட் ஆகுது அதனால கொஞ்ச பிராசஸ அப்டிங்கற மாரி அவங்க நெனைக்கிறாங்க பட்டு நம்மளுக்கு அப்பிடி நின்னா அச அசௌகரியமா இருக்கு அதுக்கு அந்த பாக்கு மட்ட தட்டுல கூட வாங்கி சாப்ட்டுட்டு போயிரலாம் போலங்க
கண்டிப்பா கண்டிப்பா சாப்புடுறது ந
அப்பிடிதா வாங்கி சாப்ட்டோ பட்டு் என்ன லேட் ஆனதுனால நல்லா சாப் பட முடியிலீங்க அதனால கொஞ்ச கொஞ்சந்தா சாப்ட்டோ சாப்ட்டுட்டு சாப்ட்டுட்டு மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிருச்சு ரொம்ப நேரோ கழிச்சு சாப்ட்டு அதனால ஒரு மூணு மணி மூன்ரை ஆயிரு ச்சுங்க அதனால மூஞ்சில அடிச் ச மாரி ஆயிட்ச்சு சாப்படறக்கே முடியல
ஆமா அந்த டைமிங்க்கு சாப்ட்டாதா கொஞ்ச கரெக்டா இருக்கு லேட்டா வர வெயில் வர செம அதனால நீங்க சரியா சாப்படறதுக்கு ஏங்க மாட்டீங்க போல
ஆமாங்க
எங்க சைடுலா கொஞ்ச இதுவா தாங்க இருக்கு நீங்க சொல்ற மாரி பந்திலா வந்துச்சுனா அப்டிதா இருக்கு நாங்க வந்து கொஞ்ச பொறுமையா கூட சாப் கொட்டது பண்ணிட்டு வருவோ அப்டி இல்லன்னா வேண்டான் கூட நாங்க வீட்டுக்கு வந்துருவோ நாங்க அப்டிதா பண்ணுவோ
ந வந்து ரொம்பதூர் போனாங்களா சேரி நம்ம சொந்தக்காரவங்க தானே என்ன அப்டின்னு சொல்லிட்டுதா கூப்ட்டாங்க இதுவு இருக்குது அப்டின்னு சொல்லிட் ட்டு
இல்ல நல்லதுதா சாமி பிரசாதம்ன்றது சாப்பறது நல்லதுதா ஆ கடா வெட்டு போது இதெல்லா கூட இருந்து சொந்தக்காரங்க கூட இருந்து இருந்துட்டு வரறதெல்லா ரொம்ப சந்தோஷமான ஒரு இ தா நெறைய வந்து ஆ குடும்பத்துல நடக்கறதெல்லா பேசி பகிர்ந்து சந்தோஷ கமா இருந்துட்டு வந்திருப்பீங்க
ஆமா ஆமாங்க அது வந்து எங்க மாமா ஓய்ஃபு ரொம்ப காமிடியா பேசுவாங்க அதெல்லா இங்கக் அதுக்காகவே நாங்க போகோ உங் க க கொஞ்ச ஜாலியா பேசுற டைப் ங்க
ஆமா குடும்பத்துல வந்து எல்லாருமே கொஞ்சோ சீரிசா இருந்தாங்க அப்டின்னா ஒருத்
அ ஆமா சொல்லுங்க நீங்க என்ன சமப்பீங்கன்லா
எனக்கு வந்து இந்த குக்கர்ல வந்து டொமேட்டோ ரைஸ் வெஜிடெபிள் ரைஸ் அந்த மாதிரில்லா சமைப்பாங்கல்ல எனக்கு அது மட்டு ஈஸியா கொஞ்ச வந்துருங்க எப்ப செய்ய சொன்னாலு கொஞ்ச ஈசியா செஞ்சுடுவ
செரி செரி செரி செரிங்க
நீங்க நீங்க என்ன சமப்பீங்க நான்வெஜ் எனக்கு நான்வெஜ் எல்லா அந்த அளவுக்கு தெரியாதுங்க எனக்கு சாப்பிடவு தெரியாதுங்க
சாப்பிடவு இந்த வீட்ல சாப்பிடுவாங்கல
தென் சாப்பிடுவாங்க ஆ சம்டைம்ஸ் மட்டன் சாப்புடுவாங்க ஃபிஷ் கூட நாங்க இப்பதாங்க சாப்டவே ஸார்ட் பண்ணிருக்
அப்போ அப்ப யார் சமைப்பாங்க
அவமா தா சமைப்பாங்க எனக்கு ஒ ஒரு சிலது தெரியு பட் ரொம்பலா சமை ரதி இப்பதா எல்லாத் ட்டுமே கொஞ்ச கேட்டு தெரிஞ்சுக்கிறே
ஓ கோ சரி சரி சரி உங்களுக்கு ஃபிஷ் குழம்பு ரெசிபி சொல்லிட்ற ஆனியன் பெரிய வெங்காயோ எத்தன பேர் இருக்கீங்க வீட் ஏ
நாங்க வந்து அஞ்சு பேர் இருக்கோ
ஓகே அஞ்சு பேத்துக்கு சரினா சொல்றே ஒரு பெரிய வெங்காயோ ஒரு நாலஞ்சு எடுத்துக்கணு நாலு அஞ்ச எடுத்து கட் பண்ணி மிக்சில போட்டுக்கணு ஒரு பச்ச மிளகா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு தக்காளி அப்புற வந்து சீரகம் மிளக் து அப்புறோ தேங்கா கொஞ்சோ இதெல்லா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோனு என்னென்ன சொல்லுங்க என்னென்ன அரைக்கனும்னு சொல்லுங்க இப்ப சொன்னது
ஆ ஆனியன் சொன்னீங்க அப்புற வந்து கிரீன் ஆ கிரீன் சில்லி அதா பச்ச மிளகா
ஆ
அப்புறோ தக்காளி எத்தன
தக்காளி ரெண்டு வெங்காயோ நறைய இருக்கனு ஆறு ஆறு அந்த மாரி போடு அஞ்சாறு போட்டுக்கணு தக் ஆ ஆ
வேற என்ன சொன்னீங்க
தேங்கா
தேங்கா
ஆ தேங்கா இது போட்டு எல்லாமே ஸ்
அலவா
ஆ கை அளவு போட்டுக்கங்க ஆ போட்டு நல்லா க ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சிரணு நல்ல உ நெகு நெகுன்னு அரைச்சிரனு அரைச்சிட்டு புளிய ஊற வச்சிருக்கோணு சேரிங்களா ஊர வச்சிட்டு அப் அப்புறோவந்துட்டு ஏ இது ஏ இது சட் ட்டி வச்சு ஆ சூடு பண்ணிட்டு அ வட சட்டிய சூடு பண்ணிட்டு ஆ நல்லெண்ண இல்லாட்டி நார்மலாஸ் சமைக்கிற எண்ண ஊத்திட்டு எண்ண காஞ்சோனே கடுகு வெந்தயோ போட்டு நல்லா பொரிஞ்ச ஒன்னே சின்ன வெங்காயோ கொஞ்சோ பூண்டு கொஞ்சோ அ இடிக்கல் இருக்கு தெரியுங்களா சின்னதா ஒரு இடிக்கல் மாரி இருக்கு அதுல வந்து இடிச்சிட்டு அதையே வந்து துக்குள்ள போட்டுக்கணு கடுகு வெந்தயம் போட்றுக்கோல அது பொரிஞ்சோனே அது போடணு அது போட்டோனே லைட்டா கொஞ்சோ ப்ரௌன் கலர்ல ரொம்ப ப்ரௌன் இல்ல லைட் ப்ரௌன் வரும்போது அப்புறோ வந்துட்டு கருவேப்பில போட்டு நல்லா வணக்கிட்டு என்னென்ன சொல்லுங்க சின்ன வெங்காயோ பூண்டு கருவேப்பில இது மூணு போட்டு நல்லா வணக்கிட் ஏ இப்போ அந்த மச் சாலா இருக்கு பாருங்க அரைச்சது அது ஊத்தி து ஆ என்னன புளி தண்ணியு கரச்சு ஊத்திட்டு அதுலியே மறுபடி அந்த புளி தண்யு கொஞ்ஜ கரச்சி ஊத்திட்டு இதுக்கு முன்னாடி நா ஒண்ணு விட் ட்டுட்டங்க சாரி ஆ போஆன் ந்த மசாலா போடாத க்கு முன்னாடி அ என்னென்ன சொல்லிருந்தே சின்ன வெங் ங்காயோ பூண்டு கருவேப்பில சொல்லிருந்தேன்ல அதுக் கூடியே உன்ன உன்னொரு உன்னொர் தக்காளி ல்னா இல்லாட்டி ரெண்டு தக்காளி அங்க அரைக் ம்போது நம்ம ரெண்டு தக்காளி தாங் கம்மியா தா போட்ருப்போ சோ வந்துட்டு இங்கேயு வந்துட்டு ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு டு நல்லா வணக்கிட்டு ஒரு ஒரு நல்ல கொலைவா போய்றோணு போன வெரைக்கு அந்த மசாலா ஊத்தோணு ஊத்திட்டு புளி தண்ணி தனியாத்தூள், மெளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இவ்ளோ மட் டுந்தா வேற எதுவ்மே இல்லைங்க மெளகா
தூள் அவ்ளதானா
அவ்ள தா வேற எதுவுமே இல்ல தனியா தூள், மெளகாதூள், மஞ்சத்தூளு, உப் பு இது போட்டு எப்பவ்மே கல் உப்பு யூஸ் பண்ணினா கொழம்புக்கல்லா அதுதா டேஸ்ட்டு செம்ம டேஸ்டடு நம்ம வந்துட்டு ஆ எல்லாத்துக்கு பொடி உப்பு போ பண்ற இந்த மாரி சாப் பாடு கெளர்றோல்ல அது அ அ சாப் பாடு தாளிச்சு கெளர்றோல அதுக்குமே அ இல்ல நம்ம தயிர் சாத சாப்புட அந்த மாரி ஐட்டத்துக்கு மட்டு பொடி உப்பு யூஸ் பண்லா கொழம்பெல்லா இருக்கு வக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து கல்லுப்பு யூஸ் பண்ணாதா அந்த டேஸ்ட்டே நல்லாருக்கு செரிங் ளா
கண்டிப்பாங்க கண்டிப்பா அதே மாரி வந்து நம்ம மீன் கொழம்பு செய்றோல்ல மீன் கொழம்புல எப்பவ்மே வந் து நம்ப வந்து என்னனா நல்லெண்ண சேத்துக்டா ரொம்ப நல்லதுன் சொல்வாங்க அதே மாரி வந்து புளி நீங்க நறைய ஆட் பண்றீங்க அப்ப புளிப்பா இருக்குமே எப்புடி ரொம்ப புளிப்பா இருந்தா சாப்ட முடியுமா?
ரொம்ப புளிப்பு வேணா ஒரு ஒரு ஆமா புளிப்பு போடனு புளிப்பு போடனு அப்பனா லைட்டா மட்டு வெல்லம் போட்டுக்கோங்க ஒரு கொஞ்சமா லைட்டா வெல்லம் போட் டா அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கு புளி எனக் கு நறைய ஊத்துனா புடிக்காது ஓரளவு க்கு ஊத்தோனு அப் பதா அத அத புளி அது ஆக்சுவலி மீன் கொழம்புக்குன்னா புளிதா ஃப இதே
ஆமா அதுதா எனக்குமே புளிப்பு வன்றது எனக்கு வந்து புளிப்பு ரொம்ப செட்டாகா து மீன் கொழம்பு வந்து மோஸ்டா எங்கம்மா வந்து புளிப்பாதா செய்வாங்க
ஆஹா லைட்டா வெல்லம் போட்டீங்கன்னா அந்த புளிப்பு தெரியாது சூப்பரா இருக்கு எனக்கு புளிப்பு ரொம்ப புடிக்காது எனக்கு புளிப் நா ரொம்ப கம்மியா தா சேத் எங்க வீட்டுக்காரு கேப்பாங்க கொஞ்ச புளிப்பு வைக்கலாமா இல்ல அப்டின்னுட்டு இது இந்த அளவுக்கு சாப்பிடனு புளிய ரொம்ப சேத்திக்க கூடாது இதுல அப்றோ அப்புற நல்லா பாயில் ஆனவரைக்கு மசாலா வாச அ என்னது
ஹலோ கேக்குதா
கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ மசாலா நல்லா கொதிச்ச வறப்போ மீன் போட்டு இறக்கிட்டீங்கன்னா அவ்ளோ தா அப்றம் வந்து ட்டு இந்த கடலோரத்துல எல்லா இருப் இருப்பாங்கல்ல அவுங்க வந்து த்து மீன் மீன் கொழம்பு பாங்க அவுங்க எப்டி வப்பாங்கன்னா ரொம்ப சிம்பிள் தக்
இருங்க ஒரு நிமிஷங்க நீங்களு பேசணு நானு கனு பேசுனே எனக்கு கொஞ்ச இட்ஸ் ஒகே இட்ஸ் ஓகே இத்தா இருக்கு அதனாலதா
செரி செரி செரி பேசுங்க
அஃகு எனக்கு வந்து விஜிடபிள் ரைஸ் தாங்க கொஞ்சமாச்சு செய்ய தெரியு ஏன்னா வந்து அம்மா தா எனக்கு வீட்ல சமச்சு குடுப்பாங்க சின்ன வயசுலே இந்தே அம்மா தா செய்வாங்க எனக்கு வந்து வெஜ் விஜிடேபிள்ஸ் எல்லா செய்ய தெரியு விஜிடேபிள்ஸ்லா நீங்க என்ன என்ன மசாலா எல்லா போடுவீங்க நார்மலா அந்த சில்லிப்ரைஸ்டு ஆ கர மசா தலா அந்த மாரிதா போடுவீங்களா இல்ல நீங்க வேற எதுனா விஜ்டேபிள்
என்ன வெஜிடபிள் பிரியா பிரியாணி டா
ஆமா மிக்ஸ் வெஜ் ரைஸ் இல்ல விஜ்டேபிள் பிரியாணி ஆமா
விஜ்டேபிள் பிரியாணிக்கு சில்லி பிளேக்ஸ்ல்லா‌ போடவே மாட்டோ
என்ன மசாலா போடுவீங்கே கேக்குறாங் இந்த கர மசாலா ஆ சில்லி பவுடர் அந்த மாரி அட் பண்ணுவீங்களா இல்ல வீட்
அந்த மா சில்லி பவுடர் சில்லி பவுடரு அந்த ஆட் அச்சுவலி வெஜிடெபிள் ரைஸ் கொஞ்சொ ஒயிட்டா தா வப்பே என்னோட பையனுக்கு அந்த மாரி தா புடிக்கு போ அதனால ரொம்ப சிம் ப்ளாதா வெப்பே
செரி செரி
அது வந்துட்டு அந்த இதே கரமசாலா மட்டு தா யூஸ் பண்ணுவே லைட்டா ஏன்னா ஒயிட் கலர்ல தா வரு என்னோடது வெஜிடபிள் வெஜிடபிள் ரைஸ்ஸு அந்த பிரியாணி பட்டாணி எல்லா போடுவே கரட் பீன்ஸ் பட்டாணி இதெல்லா போடுவேங்க
செரி சரி
அதுனால
பரவால்ல சிம்பிளா நீங்க வந்து குழந்தைங்களுக்கு காரோ இல்லாம ஆ ஒய்ட் கலர் ரைஸ் ஆவே
ஆமா ஆமா வாரத்துல ரெண்டு டைம் செஞ்சிருவே புதினா கொத்தமல்லி போட்டு ஆ
புதினாலே காரோ இரு குல்ல இப்ப வந்து கொழந்தைளுக்கு அதுவேங்க தெஞ்ச கரெக்டா தா இருக்குனு நனைக்கிறே
ஆ ஆ
செரிங்க உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷோ ஆ கண்டிப்பா நம்ம வந்து நெஸ் ஃபைன் பேசுனோ ரொம்ப நன்றி
சரி ரொம நன்றிங்க